சொல்லுமா
ம் சொல்லுக்கா என்ன பண்றீங்க
அத் அத்தா
உம் சரிங்க்கா சாப்டீங்களா காலையில
உம் சாப்டமே
உஹம் மதிய சமையல்லாம் முடிஞ்ச்சீங்களா
உம் முடிஞ்சிச்சு
உம் மதியான செஞ்சீங்க
சாப்பாடு
உம் செரி செரி்ங்கா என்ன வெயிலுக்கு அதுவும் பிரிஞ்சி சாதம் செஞ்சுட்டே இருக்கீங்க பசங்க வீட்டுல இருக்கவோவா
ஆமா ஆமா சரி செய்யவான்னு கேட் செய்ன்னு சொன்னாங்க அதான் செரி எல்லாருக்கும் பிடிக்கும் சரி சாப்ட்டுரு வாங்க அப்படின்னு
ம் சேரிங்கக்கா எங்க இந்த வெயிலுக்கு கொழம்பு கொழம்பு சாப்பாடா செய்யலான்னு தோன்றதா சொல்றாங்க ஆனா நம்பளுக்கு எங்க கிச் சன்ல நிக்கவே முடியல எவ்ளோ நேரோ செய்யறது
ஆமா பிரஞ்சனா இப்ப ஒரே வேலையா முடிஞ்சிடு நமக்கு கொழம்பு தனியா செய்ய தேவல்ல வெறு வெங்காயம் பச்சடிய கூட வச்சி சாப்டலாம் பசங்க முட்டைய வச்சி குடுத் த ஒன்னே சாப்ட்ருவாங்க அதனால நம்மளுக்கு தொல்ல இருக்காது ஒரே இதுவா முடிஞ்சிடு
ஆமாங்கக்கா ம் கிச்சன் உள்ள போனாலே எதோ குளிச்சிட்டு வெளிய வர மாரி இருக்
ஆமா அப்டேதாருக்கு
ம்
ம் நளைக்கா பள்ளிக்கூடோ இருக்கா
ஆ ஆமாங்க்கா இன்னிக்கு ஒரு நாள் தா விடுமுறை நாளைலருந்து மறுப் டியும்ஸ் போனுங்க்கா
எத்தனாவது பசங்களுக்கு எடுக்குறீங்க
நா வந்து ஆறுலந்து எட் ட்டாம் வகுப்பு வெரிக்கு எடுக்குறங்க்கா
ஆ எப்டி பசங்கல்லா சொன்னா கேட்டுப்பாங்களா
ஆ ஒரு சில பசங்க வந்து கொஞ்சோ அந்த அரட்டத்தனம் பண்றவங்களா இருப்பாங்கதா ஆனா என்ன பண்ணுது நம்ப இப்ப வந்து புதுசா சட்டவேற போட்ருக்காங்களா அடிக்ககூடாது திட்டக்கூடாது
ஆமா
அப்டின்ட்டா அதுவு இல்லாம பசங்க வந்து நம்ப எதனா பண்ணாலு வீட்ல பேய் பெற்றோர்கள்கிட்ட அப்டியே சொல்லிடுவாங்க நம்மே எதுமே பண்ண முடியாது
ம்
தா செல்லமா கொஞ்சோ சொன்னாதா கேக்குறாங்க
ம்
உம்
நம்மல்லா படிக்கும் போது அவ்ளோதா நம்பளோட ஆசிரியங்கெல்லா நம்பள பிச்சி ருவாங்க
ஆமா எங்க அம்மா
அதுவ் இல்லாத ஆமா ம்
ரெண்டு கண்ண மட்டு விட்ருங்க மத்த எல்லாத்யு பிச்சி எடுத்துருங்கன் சொல்லிட்டே வருவாங்க எங்க அம்மாப்பா வந்து
ஆமா நல்லா இன்னு ரெண்டு போடுங்க எங்களால அடிக் முடில நீங்க அடி ங்க அது இல்லாத வீ ட்ல வேற போய் பொலந்து எடுப்பாங்க இப்ப ருக்கிற பெற்றோரெல்லா அப்டி கெடயாது எப்டி நீங்க அடிக்லா ஏ அடிப் பீங்க நாங்க அது கங்கா வளக்குறோ அப்டி சொல்ட்டு கேக்குறாங்க வந்து அது அவுங்களோட நல்லதுக்கு தா அப்டின் புரிஞ்சு மாட்டேங்கறாங்க அவுங்கதா என்னவோ பசங்க வச்சிருக்காங்க வளர்க்குறாங்க நல்லபடியா அப்படின்ற மாரி பாக்குறாங்க
ம் எங்கக்க வீட்ல வந்து ப்ச் இப்போ ரொம்ப நாள் கொழந்த இல்லாம பொறந்தவங்கள்ளா இருப்பாங்க இல்ல ஒரே பிள்ளைங்கள வெச்சிட்டு இருக்காங்க அதனால பொத்தி பொத்தி வள இருக்கறாங்க நம்ம வீட்லனா நா மூணு பேர் நாலு பேர் இருக்கோ அதனால எல்லார் போட்டு பொலப்பாங்க
உம் ஆமா ஆசைதா இருக்கு அதுக்குனனு ரொம்போ செல்லம் குடுத்து கொழந்தைங்கள அவுங்களே கெடுத்துர்றாங்க
ஆமா எங்க இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட நம்ம எதனா ஒண்ணு பேச கூட முடியல எதனாலு கோச்சினு ஓடிராறாங்க சாப்ட மாட்டிக்கிறாங்க என்ன பண்றது நம்ம சமாதான படுத்தி எல்லாமே பண்ற மாரி இருக்கு
ஆமா உம் இப்ப இருக்கிற பசங்களே சாப் சாப்பிட வெக்கிறதுதுக்கு எவ்ளோ ஒரு போராட்டமா இருக்கு அதுதா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பசங்கல்லா ரொம்ப மோசோ சின்ன வயசுலல்லா அவ என்ன பாக்குற எல்லாருமே ரொம்ப பரிதாபப்படுவாங்க காலைல சாப்பாட நா ஊட்டி முடிக்கிறதுக்குள்ள மதியானம் வந்துரு ஒரு ரெண்டு அவர் மூணு அவர் சாப்டு, சேரி கொழந்த சாப்ட்டா போதும் அப்டின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கணு மா இந்த கொழந்தைங் கே இவ்ளோ நேரோ ஊட்றியே டி எப்பதா சாப்டுவ அப்டிம்பாங்க அடுத்தது மதியான சாப்பாடு மதியான சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள சாய்ந்தரம் ஆயிடு அடுத்தது சாய்ந்தரம் சாப் பாடு ஊட்ட ஆரம்பிச்சனாக்கா நைட்டு மணி பத்தாயிடு அவ்ளதா நீ எப்பமா சாப்புடுவ இதுல நடுவுல அப்டின்னு கேப்பாங்க அ மாரி பண்ணுவா, ஆனா எ ரெண்டாவது பையல்லா பிரச்சனயே கெடையாது எனக்கு
ம் ம் ம்
தே அவங்கிட்ட குட்த்தாலே போது அவனே சாப்ட்ருவா நம்ள தொல்லயே குடுக்கு மாட்டா நீ சோறு குத்தா மட்டு போதுமா கஞ்சி குத்தா கூட குட்ச்சிருவா இது வேணு அது வேணுனா ல்லா கேக்குமாட்டா காய்கறியு சாப்டுவா எல்லாமே சாப்டுவா ஆனா பெரிய பாப்பா இருக்கு பாருங்க நான்வெஜ்ஜா குடுக்குணு அதுக்கு கறி மீனு இருந்தா தா சாப்புடு அட் ட்லீ்ஸ் முட்டனாச்சு குடுங்க அப் ப்டின் சொல்லிட்டு கேக்கு அதுல்யு அதுக் புடுச்சா தா சாப்டு இல்லேன்னா சாப்டவே சாப்புடாது இப்பியு இட்லினாக்க ஒரு இட்லி ரெண்டு இட்லிக்கு மேல எறங்காது அதுக்கு
ஓ அதோ அது ஒரு சில பேர் அப்டிதா அவுங்க பொறந்ததுலேந்தே அது அத அப்டே பழகிட் இருக்கு
ஆம்மா அப்டிதா இந்த ஃபஸ்ட்டு பஸ் ங்கனாலே அப்புடிதா இருக்குதுங்க சாப்புட்றதுக்குள்ள ஒரு போராட்ட பண்ணி எடுத்துற்றாங்க நம்முள ஆனா ஸ்கூல் போவ ஆரமுச்சதுலந்து சாப் புட்றா பள்ளிக்கூடத்துலல்லா ஆசிரியர் சொல்லுவாங்க போல அதனால ஓரளவுக்கு பரவால்ல சாப்பிட்றா நம்ப்ளுக்கு அப்ப தொல்ல இருக்க மாட்டேங்து வீட்ல இருந்தாதா இதல்லா கூல் அ இது பள்ளிக்கூடத்துக்கு போனதுலந்து கொஞ்சொ பரவா இல்ல அவொ
ஆ ஆமாங்கா அதா வீட்ல இருக்க வரிக்கு பசங்க அப்டிதா இருக்குங்க ஆனா பள்ளிக்கூடத்துக் போய்ட்டா இப்ப இப்பதா நம்ப சின்ன வயசா இருக்கம் போதெல்லா பெற்றோர்கள் வந்து ஊட்டிட்டு போலான் சொல்லுவாங்
ஆமா இப்ப அந் அப்டி கடையாது எங்க காலையில உட் விட்டோன்னா அதுக்கப்புறோ ரெண்டாவது போய் நடுவுல எதுக்காச்சும் பாக்கணுன்னா கூட அனுமதி குடுக்க மாட்டேங்கிறாங்க இல்ல பாக்கக்கூடாது நீங்க சாய்ங்காலம்தா பாக்கணு அப்டின்னு சொல்றாங்க
ம் இல்லக்கா இப்பல்லா நறைய வந்து கடத்திட்டு போயிட்றாங்க அது இதுன்னு சொல்றதுனால நம்பளுக்கும் பயமாதா இருக்கு அதுக்கு வந்து நம்ப நடுவுல போவாம இருந்தாலே அவங்களே பத்தரமா அங்கே இருப்பாங்க
ம்
ஆனா இதுவு ஒரு நல்ல விஷ்யோ தானக்கா இப்ப நம்ம போய் ஊட்ணுன்னா அங்கயும் வந்து ஏமாத்திட்டு சாப்டாம இருப்பாங்க அதே வந்து இப்ப ஆசிரியர்கள் முன்னாடி சாப்புட்ணும் போது கடகடனு அவங்களும் சாப்ட்ருவாங்கல்ல
ஆமா அது அது என்னவோ நல்லதுதா அது ஒண்ணுக்குதா பாக்க வேண்டியதா சரிங்க பரவால்ல நம்ம ஊ்லனாக்கூட ஏதோ ஒன்னு சாப்ட்டா சரி போதும் அப்டிங்க மாரி இருக்கு
ம் ஏன்னா இப்ப ஆசிரியர்கள் வந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க சாப்ட்டுதா மூட் அவங்ககிட்ட காமிச்சிட்டு தான் மூடுணும் சாப்ட்டு முடிச்சிட்டோமா எல்லாமே ஃபுல்லா சாப்ட்டுட்டோமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காம்ச்சிட்டு தா மூடணுமே பாக்ஸு இல்லனா மூடவே விட மாட்டாங்க அதனால அது ஒரு நல்ல விஷ்யோதா நம்பளும் வந்து எந்த பயமு இல்லாம இருந்துக்கலா செரி பசங்க சாப்டுதுங்க வீட்ல சாப் சாப்புட்லனாலு ஏதோ ஸ்கூல்ல
அதுதா பள்ளிக்கூடம் தெறந்துதா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே அதா கேக் த அப்பதா அவ சாப்டவே செய்வா பையன் அப்டி கெடையாது சாப்ட்ருவான் மிஸ்ஸு இது ஆஸ் சரி எரே சொல்லுவாங்க ஏ நீங்க இவ்ளோ ஸ்நாக்ஸ் வச்சு அனுப்புறீங்க சாப்பாடெல்லா கம்மியா குடுங்க அப்டினு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவனுக்கு அவன் சாப்ட்டு அப்போ அவன் பிரச்சன இல்ல அப்டின்ட்டு இவதா பிரச்சன
ம் ஆ எங்க ஆனா இப்பத்துலேந்தே நம்ம வந்து பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் ஊட்டச்சத்தா கூத்து குடுத்து வளக்கணு அப்பதா இல்லன்னா நறைய காலோ இருக்கு அப்றோ இப்ப சாப்டாம விட்டுட்டு பெருசானா வந்து கஷ்டப்படுவாங்க அவங்க தா
அதுதா சொல்றேன் பொம்பளப்புள்ள சாப்புட்ணு அப்டின்ட்டு நம்ம வந்து கேழ்வரகு கஞ்சி இதெல்லா குடுத்தாக்கா சாப்டவே மாட்டேங்கிறா ஆனா கொழந்தைலல்லா நல்லா கஞ்சி ஏன்னா சாப்பாடு சாப்ட மாட்டா இந்த மாதிரி கஞ்சி வகை எல்லா பண்ணிக்குடுத்தா டுருவா கொளந்தைல இப்ப நாடனக்க அய்யயோ கேழ்வறகு கஞ்சியான்ட்டு பத்தடி தள்ளி ஓடுறா
உம் நம்ம சின்ன வயசுல எதெல்லா வே சொல்றோமோ சொல்றோமோ அப்புறம் கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் மருத்துவர்களயே அதெல்லாம் தான் சாப்பிடுீங்கன்னு சொல்லி நம்மளை கட்டாயம் அதை நம்ம வழி இல்லா அதையே சாப்படுற மாதிரி இருக்கு
ஆமா
ஆஹ் அது சின்ன வயசுலருந்தே நம்ம சாப்பிட்டோனா நம்மளுக்கும் தெரியு தெரியாது உடம்பும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு
ஆமா...
உம் அதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு சொன்னா கூடங்
ம்ம் புரியற்து கடையாது சொல்றதும் கடையாது நம்ம சொன்னாலும் செய்யற்து கடையாது இவுங்க என்னா சொல்றது நம்மன்னா கேக்கற்து அப்டின்டு அவுங்களுக்கு என்ன புடிக்குமோ அத்தான் அதும் பெரிய பாப்பாக் வந்து ஃபுல்லா ஜங்க் ஃபுட் தான் புடிக்கும்
ம்
கியமா தான் சாப்டுவான் நிறைய ப்ரூ இது பழல்லாம் சாப்டுவான் காய்கறி சாப்டுவான் இவா அது பக்கமே போமாட்
ம் அம் அத நீங்க சொல்லுங்க சொல்லி இது பண்ணுங்க ஏன்னா அப்ரோ பெருசா ஆக ஆக பச தங்களுக்கு வந்து என்னனமோ வர் துதுன் சொல்றாங்க
ஆமா இவ வந்து ஒரு காய்ச்சல் வந்தா குடோ சுத்தமா தாங்கவே மாட் டா ஆனா வந்து பைய அப்டி கடையாது எவ்ளோ ஒடம்பு சர்லாத ஆனாலும் எனக்கு வந்து தொல்லையே கடையாது அவ கிட்ட இருந்து ஒடம் சர்லாத ஆனா கூட நா எப்டி இருப்பானோ அப்டிதான் இருப்பான் அவன் இவ ஆனா ஏ உயிர ஒ எடுத்துருவா எனக்கு தண்ணி வேணும் எனக்கு கஞ்சி வேணும் எனக்கு ஏதாச்சு கசாயோ வச்சு குடுங்க எனக்கு ஏதாச்சு கசாயோ வச்சு குடுங்க ஐய்யோ என்னால முடில ஐயு என்னால முடில அப்டின்ட்டு நம்ம அவ பண்றத பாத்தாலே நம்ளுக்கு அழுகியா வரு அது மாதுரி வாய்வோ நல்ல நாள்ளே சாப்டமாட்டா இன்னு காய்ச்சல் எல்லா வன்டாப் பாத்துக்கோ ஏ நெலமய அந்தளவுக்கு மோசமா இருக்கு என்னட நெலம அவளோட நெலமிய விட் ட எ நெலமதா மோசமா இருக்கு அவளுக்கு ஒடம் சர்லாமாகுதுன்னா
ஆமா அது என்னமோ உண்மதா அது நீங்க சொல்லி புரிய வைங்க அப்போ வந்து நீ வந்து நல்லா எல்லா நாளுமே வந்து நல்லா சாப்ட்டா மட்டு்தா காச்சல் வந்தா கூட ஒடம்பு தாங்கு அடின் சொல்லி
அது நா சொல்லிட்ட அவளுக்கு தாங்கவே மாட்டேங்குது ஏதாச்சு ஒடம்பு சரியில்லாமா ஆனா கூட ஒருத் சின்ன சளி புடிச்சா கூட அவளால தாங்க முடியாது ஒடனே வந்து ஹாஸ்பிட்லுக்கு போனு எதுக்குனாலு ஒடனே மருத்துவமனைக் கு நம்ம போயிட்டே இருக்கணு அவளுக் கு அங்க போனாதா நம்ம ஒடம்பு நல்லாகு அப் டின்ற மாரி அவளுக்கு செட் ஆயிடுச்சி அவளோட மனசுல பதிஞ்சிடுச்சி இவே அப்டி கெடையாது அப்டியே சாப்பாட்லயே சரி பண்ணிப்பா சாப்ட்டே எல்லாமே இதுவு பண்ணிப்பா
ம் என்ன தெரியுங்க்கா
ம் அடேய்யப்பா ம் இருமா பாப்பா கூப்புட்றா நா என்னன்னு பாத்துட்டு வர்றே
ஆ சேரிங்க்கா
ம்